ஹலோ
ஹலோ
எப்டிமா இருக்கா நல்லாருக்கியா
நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்குறமா என்ன சாப்ட்டியா
நா சாப்ட்டே பசங்க ஒரு பைய வந்து டி வி பாக்கறா இன்னொரு பைய வந்து படுத்துருக்குறா இப்பதா சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
இல்லமா இப்பதா வேலைய விட்டு வந்தே
அப்டிங்ளா
அமைக்கே சொல்லிருக்கார் டிஃபன் செய்ய சொல்லிருக்குறாரு இட்லி ஊத்திட்டே அ சாம்பார் வச்சிற்லான் பாக்குறே ஹலோ
சொல்லுங்க்கா தொட்டுக்க
அதா சாம்பார் காய் சாம்பார் மாரி வச்சு சாம்பார் குடுத்தடலான்னு பாச்சு இட்லி குடுத்தடலான்னு பாக்குறே
அதுக்கு சாம்பார் வச்சிட்லா இட்லி சாம்பாரு அப்புறோ சாம்பார் காய் போட்டு சாம்பார் வச் சி கால்ல யூஸ் பண்ணிப்பீங்களா
ஆஹா அதுதா காய் இட்லி சாம்பார் தா அதுதா காய் கத்திரிக்காவு வே இது கேரட்டு போட்டு அப்டியே ஒன்னா அவிச்சு அடி கடைஞ்சிட்டா நல்லா இருக்கும்ல
ஆமா ஆமா ஈஸியா முடிஞ்சு சட்னி அரையதுக்கு பதலா அது விசில் விட்டா
ஆ அதேதா அதா ஒரு நாலஞ்சு விசில் விட்டா நல்லா கொழகொழன்னு வெந்துரு வெந்து ஆ நம்ம அழகா எடுத்து கடஞ்சி தாழிச்சு சாம் அதங்காட்டி இட்லிய ஊத்
ஆமா பசங்கலா எப்ப சாப்டுவாங்க பசங்க எப்
அவங்க எட்டு மணி வரைக்கு படிக்கணு அவுங்க இப்ப விளானுக்குறாங்க கொஞ்சோ இது பண்ணின்னு விளானுக்குறாங்க அட்டகாசோ பண்ணிகுனு ஒரு எட்டர குள்ளார குடுத்துருவே எட்டு குளார குடுத்துருவே சாப்பாடு
அதுக்குள்ள குடுத்துருவீங்களா துணில்லா எப்டி துவப்பீ்ங்கக்கா
துணியலாமா நான் மோஸ்லி பாத்தேன்னா வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கே இருந்தாலு எனக் அந்த வாஷிங் மிஷின்ல தொவைக்கிறது பாத்தோனா அழுக் ல்லா போவே போ மாட்டுகுது இந்த காலர்லல்லா ஷர்ட்லல்லா பாத்தோன்னா
ஆமாக்கா போவாதுக்கா ம் ஹூம் வேஸ்ட் அது அதுவு சின்ன பசங்க ட்ரெஸ்னா அல்ல போறதே வேஸ்ட்டுக்கா ஒரு அழுக்குமே போவாது
அது ரொம்ப கரகரையா பண்ற பசங்கல்துலா ஒன்னுமே பண்ண முடியாது அதுல
ஆமா எ பையல்லா மண்ணுல ஆடுவா அதுல ஒரு அழுக்குமே போவாது நா போறதே நிறுத்திட்டே எங் வீட்ல வாஷிங் மிஷின்லா இல்லக்கா நா கையால் கை வாஸ் தா எங் வீட் வீட்டுக்கார் என்ன தெரிமா சொல்லிராரு இதையு வாங் குடுத்து உன்ன சோம்பேறி ஆக்கி படுத்த படுக்க ஆக்கிடுவே சீ